கேக்குதுடி
ஆ சொல்லு சொல்லு யவ் யார் சொன்னா அந் சின்ன பைய அங்க சேந்தன்னு
ஜுனியர் ஒரு பையே பையருக்கா அந்த பைய அஹா இல்ல
நம்ம ஜூனியர்ஸு நம்ம ஒரு செட்டு கீழ
நம்ம ஜூனியர்ஸ் ஆமா ஒரு சே
ஓ ஓ செரி செரி
பையே கூட தொழுகுவெல நிப்பா
தொழுக வந்து நிப்பானா அதா எல்லாத்தையு பேசுவானே அவனா
என்னது
எல்லாத்திரிட்யு பேசுவானே அவனா
ஐயே அவ இல்ல அவ இல்ல வேற ஒருத்தே யார்ட்டையு பேசவே மாட்டா ஒருத்தே
அவ உன்ட பேசுனானா
ஆமா அது ஒரு தேவைக்காக என்கிட்ட வந்து பேசுனா
ஓ ஓ பின்ன வந்து அது அவ்ளோ காசு அவ செலவு பண்ணாங்க முடியலன்னு தா வேற எங்கயோ போயிருக்கலா சயின்ஸ் சிஸ்ட்ரீக்கலயாவது அந்த காசு போட்டு அங்க போனதுக்கு
ஆ
நல்ல காலேஜே போயிருக்கலா ஏன்
யார அந்த குட்டையா இருக்கற அந்த பையனா
உம் அவ தா
உம்
அந்த காச வச்சி சயீன்ஸ் டிம்ல்ல ஆய் அட்லீஸ் பயோசைட்ல ஏதா காசு ஜாஸ் ஏற்க்கனயே சயின்ஸ் டீம்லயாவது போயிருக்கலா இல்ல அந்த காச வச்சு ஏன்
பி எஸ் சி அந்த மாரி ஏதாது போட்டுருக்கலா
ஆ அதா ஆமா அதா
நீ என்ன குரூப் எடுத்தான்னு தெரியல
உம் உம் ஆனா கன்ஃபாம் நீ சொன்ன காலேஜ் தானா நானு அன தீஷியா ரெண்டு பேர் எடுத்து இருக்காங்க நெனைச்சிட்டு நெனச்சு சுத்திட்டு இருந்தே
இன்னோறுத்த இருக்கான்ல நம்ம கிளாஸ்ல ஹாய்ட்டா ஒருத்தே
ஆமா
அவ எந்த காலேஜு
நேத்து கூடி வந்து இருந்தானே
ஆ
அதா யாரடி சொல்றே கர்லி ஹரா
கூட ஒருத்தே இருப்பான்லடி
அவ தங்கச்சிக்குடி நம்ம ஸ்கூலு ஹத ஆ அவ வந்து அது தாண்டி அந்த ஒரு புள்ள பேர் போட்டு ஒரு காலேஜ் இருக்கு இன்ஜினெரிங் அவங்க
இன்ஜினெரிங்கா
இன்ஜினெயரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு நெனைக்கிறே ஆனா நா அந்த கேர்லி ஹேர் வந்து கேர்லி ஹேரு அப்றோ வந்து ரெண்டு மூணு பேர் நம்ம சி எஸ் டிம்ல படிச்சோவங்க வந்து இன்ஜினெரிங் தா டொனேஷன் கட்டி போறாங்க
இதுலையா மேனேஜ்மெண்ட்ல போறாங்களா
மேனேஜ்மண்ட்ல
ஐயோ
எவ்ளோ காசா இருக்குனு நெனச்சு பாரு
அத்தா
எதேதோ பண்ணி இந்த ஒரு செம்முக்கு தாட்றக்கு வேண்டி பண்ணிருக்கானுங்க செ ஏன் செம்முல இருந்து தா லாஸ்ட் போவானுங்க பாரு ஆகக்க கூடாது பாவ கஷ்டப்பட்டு சேரந்துருக்காங்க ஆனா அது யோசிக் கேம் சேந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு
அதுதா எனக்கு இவ்ளோ நாள் யோசனை வரல இப்பதா கொஞ்சோ நானே தெளிஞ்சிருக்கே
ஏ எப்பவுமே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்வத்த எல்லாமே பண்ணிருவோண்டி செகண்ட் டைம் நம்மளால முடியாது நம்மளுக்கு அத அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்டின் பாத்துட் தா பண்ணணு சும்மா வந்து எப்டி எல்லாரு போறாங்க நம்மளு போறோ அப்படின்னு இருக்க கூடாதுல்ல
ஆமா
எனக்வந்து எங்க அண்ணாவு எங்க அக்காவு இருந்தனால ஏதோ எங்க அண்ணா அங்க படிச்சனால அந்த ஐடியா வச்சு நா போய்ட்டே
ம் நம்ம கிளாஸ்ல இன்னொரு பையன் ஹை பையோ குரூப்ல ஒரு பைய படிச்ச ஒரு பையன் இருக்கான்ல
அமைதியா இருப்பானே
ஆ அமைதியா இருப்பா
ம் ஏ பல் பல் டாக்ட்ரா
அந்த பையன் இல்ல
ஆ அப்போ ஹலோ
அமைதியா இருப்பான்டி ஒரு பையன் அந்த பல் டாக்டர் என்ன அமைதியா வாடி இருக்கான் அவன்
எதுக் கு நாங்க சப்போர்ட் பண்றோ தெரிஞ்சா நீங்களே சப்போர்ட் பண்ணுவீங்க ஐயோ எனக்கு எப்பவு அதா ஞாபகம் வரு
ஆமா அந்த சப்போர்ட்டு அந்த பைய எந்த காலேஜு
இதெல்லாம் தெரியிலடி அவங்கள்ட்டல்லா பேசவே மாட்டேன்ல நான் யார்ட்ட தெரியுமா பேசுற ஒரே காலேஜ்தா அந்த குண்டன்ட்ட பேசுற
என்
அஐவேனு ஃப்ரெண்டுதா உனக்கு தெரியருக்க வேண்டி சொன்னே அப்படிலல்லது மறந்து ஐ அப்போ ஆ நம்ம நேத்து பங்க்ஷன் போனோமா அவன்ட்ட அப்பற வந்து அ இன்யு ஒருத்த வந்து ஹைட்டா ஒருத்த
ஆமா
அ அவன்ட்ட எதுக் பேசுனனா பிரைட் க்ரூம் நேம் தெரியணுன் சொல்லிட்டு அவன்ட்ட சொல்லிதா வாங்க சொன்னது அதனால அவன்ட்ட பேசுன அவ்ளோதா மத்த யார்ட்டையு நா பேசுறது இல்ல அப்பற வந்து ஒருத்த வந்து நம்ம சிஎஸ் குரூப்ல இருப்பானே ஞாபக இருக்கா உனக்கு
ஆ
கொஞ்சோ கருப்பா கொஞ்சோ அதே பேர்ல டென்த்ல கூடி நம்ம கிளாஸ்ல ஒரு பைய படிச்சானே
டேல்லயா
ம்
ஆமா
ஹலோ ஆ அப்போ அதுவ
சொல்லு சொல்லு
ஆ அப்ப வேணா அப்பப்போ மெசேஜ் பண்ணுவா எந்த காலேஜு எப்டி போது அப்டி சொல்லி மெசேஜ் பண்ணுவா அவ்ளோ தா ம் ம்
எதுல ஸ்நாப்லயா
ஆமா ஸ்நாப் நா போடு மோது சும்மா எந்த காலேஜு அப்டின்னு ஒரு தாட்டி கேட்டுச்சு அவ்ளோ தா
ஓ
ஏ இப்டி ஏன் சாக்காய் கேக்கற
இல்லடி அ பேஸ்னது கூட இல்லயே
ம் ஏ பேசீர்க்கா பேசீர்க்கான்டி அ கம்ப்யூட்டர் எக்ஸாம்மெல்லா என்ன பாத் தா எழுதுவா நெறைய எக்ஸாம் ஸ்கூல் டைம்ல
உன்ன பாத் தா எழுதுவானா டி நம்ம நம்ம கிளாஸ்ல ஏ நம்ம கிளாஸ்ல ஒரு புள்ள இருக்கல்லடி அந்த பிள்ளையோட ஒரு ஆள்ருக்குடி அந்த ஆள் மாரியே இருப்பானே ஒரு த்த அவன தான் நீ சொல்ற அவன தான் நீ சொல்ற
துவா நறையா டைம் என்ன பாத் தா எழுதிருக்கா ஐ மீன் லாஸ்ட்டு ரிவி ஷன் டைம்ல என்ன பாத் தா எழுதிருக்கா அப்போ ஒருக்க ரிசல்ட்டு வந்ததுக்கப்றோ மார்க்
எல் அ லாஸ்ட்டு ரிவிஷன நா திட்டு வாங்னனே நல்லா
ஆ அ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரிவிஷனல்லா இருந்துச்சுல்ல ஃபஸ்ட் ரிவிஷனு செகண்ட் ரிவிஷன்ல்லா
ம்
அந்த டைம்ல வந்து ஆ ஏ பாத் தா எழுதிச்சு அப்போ சி எஸ் மார்க் கேக்கறக் வேண்டி மெசேஜ் பண்ணுச்சு ரிசல்ட் வந்தன்னைக்கே அப் போ பேஸ்னோ அவ்ளோ தா நா ஏ மார்க் கம்மி சி எஸ் லன் கேட்டதுக்கு அ படிக்கல ஸ்கூல் டைம்ல உன்ன பாத்து எழுதீட்டே ஏ பப்ளிக்ல தா போய் யோஸ்ச்சிட்ருந்த என்ன எழுதறதுன் தெரியாம அப்டினு
ஓ
அப்டின் சொல்ச்சு அதனால அது எப்பவாவ்து பேசு அவ்ளவ் தா மத்தது எல்லா ஏ அவ் அ நம்ம எ கசின் இருக்கான்ல
ஆமா
அவ தா அவ தா பேசுவா அவ அப்றோ அந்த அவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியும்ல
இன்னைக் அவங்கள எல்லா பாத்தே அவன பாக்கல
பேஸ்னியா
அ ஒருத்த இருக்கான்லடி ஒல்லியா இருப்பான்லடி ஒல்லியா இருப்பா தெரிஞ்சுதா
கண்ணாடி போட்ருப்பானா ஆ அவ இல்ல ஆ அ தெரிஞ்ச்சு யாருனப்போ
அவ அவங்கூட பேஸ்னே அதுக்கப்றோ கண்ணாடி போட்டவங்கூடயு பேஸ் னே அதுக்கப்றோ இன்னோர் அ டென்த்துல ஆ எ ஏ இங்க ஏ இங்க வந்து சேர்ற அப்டின் கேட்டாங்க
ஐய்யிய்யோ
அதுக்கப்றோ அப்பா இங்க தா ஃபீஸ் கம்மியா இருக்கு மத்த எடத்துலெல்லா அதிகமா கேக்கறாங்க அப்டி சொல்லி சொன்ன நானு
ஆ
அ அதுக்கப்றோ நம்மக்கூட நைன்த்து டென்த்துல நம்ம கூட படிச்சான்ல ஒருத்த கொஞ்ச ஒடம்பா ஆ அவ
ஆஞ்சொல்லி சொல்லு புரியிலரி ஆமாமா ஸ்லாப்பிங் டே
ஆவ இல்லடி
ஏ ஹா
ஸ்லாப் அ ஸ்லாப்பிங்கடே அவனு தா
ஆ
அதுக்கப்புறோ
ஏ அவ ஆ ஆ தெரிஞ்சு தெரிஞ்சு யருனு
இன்னொருத்த எங்களுக் தெரியு
யார் நிறுத்த
இன்னொரு குண்டு இருக்காலடி
ஆமா ஆமா தெரிஞ்சு இன்னொரு குண்டு யாருன்னு எ கசினோட ஃப்ரெண்டு
ஒண்ணு ஆமா ஆமா ஒ கசின பாக்கல
அ அ
இவன்கள எல்லா பாத்தே பேசுனே
என் என்ன கேட்டாங்க உங்க அம்மாட்ட பேசுனாங்களா
ஓ எங்க அம்மா என்னையதா சொல்லிச்சு ஆ என்னது அதுக்கப்புறோ இந்த மாரி ஃபீஸ் இங்கதா கம்மியா இருக்கு அதுனாலதா அதுக்கப்புறோ அவங்கள்ட வந்து மத் த ரெண்டு பிள்ளைங்க எங்க அப்டின்னு சொல்லி கேட்டே ஆ சரி
அ
இ ஒரே நிம்ஷோ ஒரே
ஆ
அ அதுக்கப்புறோ எல்லா ஆச்சுடி சேற்றி நா வைக்கிறே
ஆ ஆ
ஆ சேரி
ஆ